ஹலோ வணக்கங்க எப்டி இரு க்கீங்க
நல்லா இருக்கங்க என்ன பண்ணீங்க
நாங்க இன்னக்கி எங் மாமனாருக்கு செக்கப் இருந்தது போய்ட்டு ஆ வந்து சோ ஹாஸ்பிட்ல ஒண்ணு இல்ல இதே மெயின்டென் பண்ணு இதே இதே சாப்டுங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுட்டாங்க நிக்கி கிரியேடிங் ஜாஸ்தியா இருக்குன் சுக ரையு பிபியு கண்ட்ரோல் பண்ணா தா அது கரெக்ட் இது பண்ண முடியு அப்டின்னு சொல்டாங்க செரின்ட்டு மாத்ர எல்லா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோ அ கொஞ்சோ ஒரு மாரி எனக்கு எனக் ஒரு மாரி தல் மய்க்கமாவே இருக்கு நேத்து நைட்டு நறைய தூங்கல மு தூக்கமே வர்ல நேத்து நைட்டு
ம்
அன்னால எனக்கு ரொம்ப டயடா இருக்குது
கரண்ட்டு இருக்குங்களாங்க உங்ளுக்கு
கரண்டுலா இருக்குதுங்க
இங்கு சடௌன்ங்க காலேல எட்டே முக்கா ஒம்போது கூட ஆவ்லங்க அஞ்சு நிம்ஷா ஒம்போது மணி ஆவுறதுக்கு அஞ்சு நிம்ஷோ இருக்குது அப்பவே எடுத்து ட்டாங் கரண்ட்டு
ஒய் செரி ஜெபி சாந்ரோ தான வரு ஆறு மணிக்கி
ஆமாங்க கரண்ட் இல்லாத ஒரு வேலயு நடக்லங்க துணி இனக்கி துணி துவச்சி முடிச்சிர்லா இன்னு கொஞ்சோ துணி இருக்குது பெஸ் ட்டுங்கள எடுத்து போட்டே கால் ன்னா பண்ணே தண்ணி வுட் வுடுவான்கனு நெனச்சிட்டு நானு அந்த பெட் ஸ்ப்ரெட் அதெல்லா எடுத்து ஊற வச்ட்டா டக்குன்னு போட்லானா கரண்டே போலங்க அப்டியே நின்டு இருக்குதுங்க கைலே யார் தொவெக்றது போங்க அப்றோ ஒரு அஞ்சு மணிக்கு மேல போட்டுக்கலா கரண்ட் வந்து ச்சுனா ஆ அப்ப போட்டுக்குறே அவ்ளோதா இப் பின்னா அவசரோ நினச்சிட்டுதா கம்முனு ஆயிட்டேங்க நா கூட இன்ன சமையல்ங்க மதியானோ
எங்க வீட்ல சாம்பார் முருங்க கீர பொரியல்ங்க இன்னிக் கீ கத்திரிக்கா சாம்பார் முருங்க கீர பொரியன் மாமியார் தா செஞ்சிருந்தாங்க நாங்க ஆஸ்பிட்டல் போய்டோ அங்கதா அவுங்க செஞ்சு வச்சிந்தாங்க நல்லா இருந்தது இன்னைக் ரொம்ப சாப்பாடு
ம் உம்
அ சாப்டுட்டு ஒரு மாரி டயடா இருக்குதுன்னு செரி படுத்து கொஞ்சோ படுப்போன் சொல்ட்டு வந்திருக்கே
ம் ம்
மன்டேலா ரொம்ப டயடா இருக்கு ம் ம்
நா கூட முருங் கீர எடுத்துன் இன்னீக்கி அதுதா செய்லான்ட்டு செர் நாளைக் செய்லா எனக்கு டைம் ஆய்டுச்சே என்றதுக்கு கரண்ட் வேற இல்லிங்ளா அது வந்து எனக்கு வந்து து அதுல வந்து அந்த கலக்கா பொடி வந்து பொடி போட்டா தா நல்லாருக்கு பொடி போட்டு லாஸ்ட்ல பண்ணி கடாதா எனக் அந்த சாப்டுறதுக்கு ரொம்ப புடிக்கு அத்னால இன்னக்கி மிக் ஸி வேற ஒர்க் ஆவலயா கரண்ட் இல்லயா அத்ல என்னாப் பண்ட்டே செரி வேணா வுடு இருக்கும்போது செஞ்சுக்கலான் கம்முன்னு ஆயிட்டேங்க
செரி உங்க வீ உங்க வீட்டுல மரோருக்கா இல்ல வாங்குனீங்களா
அய்யோ மரோ இருக்குங்க மூணு மரோ இருக்கு எங்களுக்கு என்னென்னா மரோ இருக்கு தெரியுமா பப்பாளி மரோ மாங்கா மரோ ஆ ப இது என்ன மாதுளம் பழோ எலும்பிச்ச பழோ எலும்பிச்ச பழோ இருக்கு இன்னொன்னு கொய்யா காப்பழோ இருக்கு சீதாப்பழோ இருக்கு பழ வகைல மட்டு இவ்ளோ இருக்குதுங்க
சேரிங்க நீங்க ஊருக்கு வரும்போது கொஞ்சோ எலுமிச்ச பழம்ல்லா கொண்டு வாங்க
ம் கண்டிப்பா சேரிங்க சேரிங்க இப்பதாங்க வளர்து சின்ன செடிதா அது இப்பதான் வா ஸ்டார்ட் டாகுது வளர்து மத்தது எல்லாமே காய் வுட்டுட்டு ரெண்டாவது இதுவே விட்டுருச்சு எனக்கு மாங்கா பழோ கிட்டத்தட்ட ஒரு நூறு பழோ விட்டுருக்கு செம்மையாச்சுங்க பழோ ஒரு பழோ அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு பெரிய பெருசா வளர்து குண்டுமாங்கா ஆனா நார்மலா உப்பு மொளகா தொட்டு சாப்டுற அளவுக்கு அது புளிப்பு ரொம்ப புளிப்பா இருக்கு மாங்கா ஆனா பழோ வந்து அவ்ளோ இனிப்பா இருக்குங்க பழோ சம்ம டேஸ்ட்டுங்க யார் ம் அ நெஜமாவே எனக்கே ஆச்சரியமாயிச்சு இவ்ளோ நல்லாக்குதே பழோன்ற மாரி ஆயிடுச்சு சூப்பராருந்துச்சு பழோ நெஜமாவே செம்மையா இருந்துச்சு எங்க அப்பா அம்மா தோப் பூ வச்சிருந்தே அதேதா அப்ப எங்க வீட்டுக்கார் சொல்லுவாரு நீங்க தோப்பு வச்சிர்தாபா என்ன பிரோஜனோ நாங்கல்லா பாரு ஒரே மரத்துல எவ்ளோ டேஸ்ட்டா சாப்பிட்றோ அப்டின்னு சொல்லுவாங்க வேணா உங்க டேடிக்கு எடுத்துன்னு போய் ஒரு ரெண்டு குடுத்துட்டு வானுவாரு வேண்டா வேண்டா நாங்கெல்லா தோப்புக்காரங்க உங்க கிட்ட இந்த ரெண்டு கை நீட்டி வாங்கனா எங்களுக்கு அசீங்கமாயிடு உங்க பழம் நீங்களே சாப்பிடுங்கன்னிறது நாங்க
செரிங்க செரிங்க எங்கமா எங்க வீட்லயு அ தோப்புல இருந்து கொண்டு வந்தாங்க மாம்னார் மாமியார் மாம்பழம் நல்லா டேஸ்ட்ட அது கடையில வாங்கி சாப்பறதுக்கு
ம்
அந்த ஒரிஜினல் பழம் சாப்பிறதுக்கு நெறைய வித்தியாசோ தெரியுதுங்க ஏன்னா அந்த காய் காய் கொண்டு வரதுக்கு முன்னாடி நா கடைல வாங்கி தா சாப்பிட்டே மாம்பழம் அது இனிப்பா இருந்தது ஆ அந்த பழத்துக்கு இந்த பழத்துக்கு நெறைய வித்தியாசோ அவுங்க கல்லு போட்டு இது பண்றாங்க பழுக்க வைக்கிறாங்க இது வந்து நம்ம மரத்திலேயே பழுக்குது இல்லையா ச் ஆ அதுக்கு டிஃப்ரன்ஸ் நல்லா எனக்கு
இயற்கைக்கு செயற்கைக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு வித்தியாசோ இருக்குது இயற்கையா நீங்க பழுத்த பழம் அந்த தின்னு பாருங்க அவ்ளோ ஆரோக்கியமா இருக்கு அத பாக்கு போதே நீங்க அதே நீங்க கடைல பாடு அட்ராக்ஷனா இருக்கு சாப்ட்டு சாப்பிட்லா ஆனா அதுக்கான ஸ்டொமக் அப்செட் வந்து கண்டிப்பா ஆகு கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரு அதனால தா வந் வந்து இயற்கையா படழுக்கிற பழத்துக்கு செயற்கையா பழுக்குற பழத்துக்கு வந்து ஆ அந்த வெளிநாட்டுல எல்லா சைனீஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க மாம்பழம் என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்டியே க கொ கொட்ட இருக்காதுங்க அது ஏ அதுனு புரியல அது அவங்களே அதாவது ஹைப்ரேட்னு வாங்க அத இவங்களே வந்து ஒரு ப பரிணாம வளர்ச்சல இவங்களே வந்து இன்னப்பக்குறது அது பண்ணி அத ரெடி பண்ணுவாங்க இவங்க செயற்கையா அதனால அந்த மரோ வளர்துனால கொட்ட இருக்கு எந்த ஒரு பழத்திலயு வந்து ஒரு சீடு இருக்கிறது தா வந்து கொட்ட இருக்கணு கண்டிப் ப்ப மாங்காமரத்துலயோ சரியோ வேரி எதுலயுமே பாலாக்கொட்டையிலயோ செரி சீடு இல்லாம சாப்பாடு வந்து பழம் வந்து எனக்கு தெரிஞ்ச அதுல சக்திலா இல்லைங்க எதுவுமே எனுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுல எந்த சக்தியுமே கெடையாது ஏனா அதுலதா வந்து இப்போ ஒரு இந்த பழம் எடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி வளருதுன்றாங்க பழத்தில்ல வந்து விட்டமின் சி இருக்குதுன்றாங்க ஆப்பிள்ல வந்து விட் ஏ அதாவது விட்டமின்ஸ் அதிகமா இருக்கிற பழங்கள்ல என்றோ ஆனா அந்த விட்டமின்னு எதனால வளர் அனா அதில இருக்கிற அந்த கொட்ட வந்துதா அந்த சதைய வந்து பர பரணாமம் பண்ணுது அது அதனால அதுவே இல்லன்னா அந்த பழத்தோட தரோ எப்டி இருக்கு இருக்குங்க அது சாப்பிடுறதுனால எதனா பிரயோஜனங்களா ஒண்ணுமே கெடையாது
ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எங்க அப்பா வீடலயு அப்டிதா மாங்கா மரோ வச்சிருக்காங்க அப்பறோ கொய்யா மரோ வச்சிருக்காங்க அப்றோ மாதுளம் மரம் வச்சிருக்காங்க அப்றோ பலாப்பழ மரம் வச்சிருக்காங்க மாம்பழம் ஒரு பத்து இருப பதினஞ்சு இருபது மாம்பழம் வந்திருக்குமா குடுத்துடுவான்னு கேட்டாங்க இங்கேயே எங்களுக்கு நெறைய இருக்குது இத நாங்க சாப்பிட்டுக்கிறோ நீங்க அத சாப்புடுங்க அடுங்க நாமா வீட்லயே காய்ச்சது எந்த இதுவு இல்லாது அப்டின்னாங்க
ஆனா இந்த டைம் இல்லங் க விவசாயிங்கள்லா ரொம்பொ கஷ்டப்பட்டாங்க இப்ப எங்க அப்பா அம்மாவே ரொம்ப சிரம் ப்பட்டாங்க தோப்பு இருக்கு அவுங்குளுக்கு அந்த மாங்கா மர த்த வந்து குத்தகைக்கு ஒருத்தர் வந்து வாங்கி வாங்கிட்டாங்க போன வருஷோ இந்த வருஷமு பணோ டாங்க செரி வந்து அருத்துன் போய்டுவாங்க மழனா அதாவ்து அவரு குடுத்த பணத்த விட கம்மியா போதுங்ளா அதாது ஒரு கிலோவே வந்து பத்துருவாதா போதா இருவதுருவாதா போதா அப்ப நான் இங்கர்ந்து டெம்போ வச்சு நாங்க அங்கர்ந்து ஏத்தின் போயதா அது விக்கிற காசு கூட எனக் கெடையாது அந்த வெலைக் கி இந்த வருஷத்துக்கு எனக்கு மாங்காவே வேணா இன்னு இன்னு ஒரு மாங்கா கூட அழகா பறிக்காதே அப்டியே விட்ருக்காங்ளா நறைய நாசமா போது கீழ விழுந்து விழுந்து ஆ இதுவா போகுது கருப்பு வண்டுங்கலா சீக அத பழுக்க பழுக்க அந்த வாசனைக்கு வண்டு இழு க்குலிங்ளா மாம்பழோக்கு இதுக்கு இருச்சுன்னா அதுக்குள்ள தொல போட்ருச்சுன்னா ஒன்னு ஒன்னுத்துக்கு ஒன் ஒன்னுத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயின்னா மாம்பழோ வந்து வேஸ்ட்டா போவு நறையா கரக்ட்டான பதத்துல அறுத்து அறுத்து அறுத்து ம் வைக் பா வைக்க புள்ளு இருக்கு இல்லைங்ளா காஞ்ச போன புல்லு அந்த வைக்க புல்லுல வந்து அதுல போட்டுட்டு வைக்க புல்ல போட்டு ஒன்னொன்னு அடுக்கி அதுக்கு மேல ஒரு புல்ல போட்டு ஒன்னொன்னு பழுக்க வைக்கிறதா வந்து அருமியான வழி அப்பதா வந்து
ஆமாங்க இப்ப யாருங்க அப்டி செய்றா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா நா இங்க பேசுறது கேக்குதுங்குளா நா பேசுறது கேக்குதுங்ளா ஹலோ